அ
ஹலோ வணக்கங்க
ஆ வணக்கங்க என்ன பண்றீங்க
நா வீட்லதா இருக்கே நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லாருக்கேங்க எங்கக எங்னா வெளிய பொயிர்க்கீங்ளா ரொம்ப அமைதியா இருக்கு
ஆமா நா இன்னிக்கு எங்க பாட்டி வீட்டுக்கு வந்துருக்கே எங்க கிராமத்துல இருக்கே ஆ கிராம ரொம்ப சைலண்டா நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லா நல்லா இருக்கு பாக்கறதுக்கு இங்க நெறைய எடோ சுத்தி பாத்தோ இங்க வயல் எல்லாமே இருக்கு ஆ ஒங்ளுக் நாட்டு நட்ட இருக்காங்க எங்க வீட்டு சைடெல்லா எங்க பாட்டி வீட்டு சைடெல்லா அங்கதா இருந்தோ காலைல இருந்து நொங்கு சாப்புட்டோ மேல இருந்து மரத்துல இருந்து அவங்களா பறிச்சி எடுத்து வந்து எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லா குடுத்தாங்க நொங்கு சாப்ட்டோ அப்றோ ஒங்ளுக்கு ஈச்சம்பழமுனா என்னன் தெரிமா
ஈச்சம் பழமாங்க கேள்வி பட்ருக்கே ஆனா பாத்தது இல்லங்க
ஈச்சப்பழோ வந்து செடியில அந்த நுங்கு மர மாரிதா இருக்கு
ஓ அப்டீங்ளா நொங்கு சாப்ட்ருக்கேங்க நானு நொங்கு சாப்ட்ருக்கே ஆனா ஈ ச்சப்பழ கேள்விப்பட்ருக்கே ஆனா நா சாப்ட்டதில்ல
ஈச்சம்பழோ வந்து நம்ம பேரிச்சபழம் இருக்குல்ல அது வந்து நார்மலா செடியில பழுக்கற மாரி இருக்கு அதுதா ஈச்சப்பழம் இதுவு அதுவு ஒரே மாரிதா இருக்கு நம்ம சாப்பறது வந்து அந்த ரெட்டு கலர்ல ஒரு மாரி இருக்குல்ல தேட்ஸ் சாப்டுவோல பேரிச்சபழம் அந்த மாரி இருக்கு நல்லாருக்கு டேஸ்ட்டா ஆானா சூப்ரா இருக்கு மரத்துல இருந்து நம்ளே சின்ன பசங்க வேற யாரா இருந்தாலுமே பறிச்சி சாப்புல்லா அது சாப்புட்டோ ங்கு சாப்புட்டோ ஆ நா பறிச்சிருக்கே இந்த தட நாங்க இன்னிக்கு போனோல இன்னிக்கு அங்க இருந்தோல அங்க கூட நா பறிச் சி சாப்புட்டே நம்ம செடியில இருந்து பழுத்து அப்டியே நம்ம சாப்டமோது அதோட ஆரோக்யோ அதோட சுவையு வந்து இன்னு வித்தியாசமா நல்லாருக்கு அது ஒரு நல்லாருக்கு சாப்பறதுக்கு மாம்பழம் இருக்கு இங்க நெறைய செடிகள் இருக்கு மல்லிப்பூ செடி ஆ அப்பறோ செம்பருத்தி செடி நெறைய ஆரோகியமான செடிகளு நம்ம ஒடம்பு பாத்துகுறதுக்கான செடி அது இதுன்னு நெறைய இருக்கு இங்க நெறைய இருக்கு வித்தியாசமா இருக்கு காத்தோட்டமா இருக்கு
ஆமாங்க கிராமத்து ஒ வாழ்க்கை முறையே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு எனக்குமே எங்க பா ட்டி வீட்ல வந்து போற பழக்கோ இருக்கு ஆனா நான் வந்து என்னன்னா இப்போ ஸ்கூல் படிக்கு போது தா நா போயிட்டு இருந்தே இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு எனக் கு வந்து வாய்ப்பு வாய்ப்பு கெடைக்க மாட்டிருக்கு ஆ என்னன்னா இப்போ சிட்டி லைஃப்லயே இருந்துட்டோமா நம்ம வந்து லீவு வரும் போதுதா கொழந்தைங்களுக்கு சரி இல்லன்னா ஆ நம்மளுக்கு எப் போ வந்து ஃப்ரீயான டைம் கெடைக்ற்தோ அவுரு ரெண்டு மூணு நாள் கெடைக்குதோ அப்பதா நம்ம வந்து ந்து அங்க போய் பாக்குற மாரி இருக்கு எனக்குமே ஆ கிராமத்து லைஃப் தா புடிக்கு இருந்தாலுமே நம்ம வந்து நம்மளுக்கு அ எங்க வந்து வேலை வாய்ப்பு அதிகமா இருக் கு அங்கதா நம்ம வந்து இருக்கிற மாரி இருக்கு சோ அதனாலதா அங்க பரவால்ல நீங்க மல்லிப்பூசெடிலா இருக்குங்ளாங்க நெறைய
இந்த மல்லிப்பூ வந்து ஆ நெறைய இருக்கு மல்லிபூ செடி இருக்கு அதுகப்றோ செம்பருத்தி செடி இருக்கு அப்றோ முல்ல அ க ஆ கனகாம்பரம் மாரி அது இது நெறைய செடிகள் இருக்கு நெறைய வந்து ஆ நமக்கு தெரிஞ்ச தெரியாத பூ கூ‌ட நெறைய இங்கெல்லா இருக்கு ஆ சமைகிறதுகாக மட்டு செரி ஆ காய்கறிகள் அது இது நெறைய வெரைட்டியா வச்சிருக்காங்க பாக்க றத்துக்கு அழகா இருக்கு நம்மளுக்கு தெரியாததுமே இங்க வந்தா நா எல்லாமே கத்துகிறே அது கொஞ்சோ நல்லா இருக்கு பாக்குறதுக்கு இயற்கையான காற்று வயலு காட் டு எல்லாமே நல்லா இருக்கு பாக்றதுக்கு
செரி செரிங்க அதுதா எனக்குமே மல்லிபூசெடினா ரொம்ப புடிக்கு அதுகாக தா கேட்ட மல்லி குண்டு மல்லி ஒண்ணு இருக்கு நீங்க எங்கே பாத்துருக்கீங்ளா குண்டு மல்லி
குண்டு மல்லி ஆ பாத்திருகே அது வந்து கிராமத்து சைட்ல தா நெறைய இருக்கு ஆனா மோஸ்
டோ அதுவந்து வசனையு வந்து பாத்தீங்ன்னா அந்த அளவு ரொம்ப நல்லா இருக்குங்க எ என அந்தமல்லி பூலியே வந்து ரொம்ப மொட்டு மாரி இருக்கறதுல ரொம்ப வா சன அதிகமா எனக் ரொம்ப புடிக்கு வெயில் காலோனா இந்த மல்லிபூ வந்து நெறைய செடி வந் து வளறோங்க அப்பவந்து என்னன்னா ஆ நெறைய அப்ப பாத்தீங்ன்னா எல்லாரோட பெண்களோட தலையில பாத்தீங்ன்னா மல்லி
ஆமா எல்லாரோட பிடி ச்ச பூ பெண்களுகுனு பாத்தோனா அது மல்லி இதா
ஆமா ஆமா கரெக்ட் தாங்க ஏ இப்ப வந்து மல்லிபூனாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயில் காலதுல வரவே நறைய பூ வியாபாரோ ஆகு ம மழ காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வெல வந்து இ வந்து அதிகமாயிடும் அப்ப க்கணும்னு நினைச்சாலு வைக்க முடியாது வெயில் காலத்து அதுலயே நம்ம வச்சு தீர்த்தனு ஆசைக்கு ம் ம்
இங்க நல்லா இருக்கு வயல் இருக்கு நிறைய வந்து ச இருக்கு எல்லாம் பண்றாங்க அப்பெல்லாம் பாக்றதுக்கு நல்லாருக்கு ஒவ்வொரு வீட்லயுமே வீடு பா வந்து வெளியெல்லாம் நல்லா வச்சிருக்காங்க நல்லா கட்டிருக்காங்க கிராமத்து ஸைலோட வீடு பா பாரம்பரியமா அழகாருக்கு பாக்க சிட்டி சைட்லருக்கறதுமே நல்லாருக்கு நீங்க சிட்டி சைட்ல உங்களுக்கு என்னல்வா இருக்கு நீங்க வந்து அதெல்லா கொஞ்சோ சொல்லுங்க தெரிஞ்சுகிட்டு
இப்போ நாங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த மாரி சிட்டி சைட்ல தான இருக்குறோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடுக்கு மாடி குடி இருப்பு அந்த மாதிரிதா அதிகமா இருக்கணு அப்றோ நம்ம வந்து என் என்ன ஒரு ஒரு என்ன சொல்லறது ஒரு மாடனான லைப் ஸ்டை ஸ்டைல் மாதிரி இந்த சூப்பர் மார்க்கெட் போறது அதுக்கப்றம் நெறைய விஷயங்கள் வந்து வந்து போன்லயே நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆர்டரு போட்டா வீட்டுக்கு வர மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஆ சீக்கிரமா கெடைச்
கிது
நம்மளுக்கு வேண்டியத பொருள் வந்து ஏன்னா இங்க எல்லாருக்கும் டைம் வந்து இருக் காது அந்த அளவு வந்து டைம் வந்து இங்க இருக்காது அதனால வந்து அ எல்லா வந்து அவுங்களுக்கு பத்து நிமிஷத்துலயே கிடைச்சிடணு அப்டின்னு நினைக் றாங்களா அதனால எல்லாமே அவுங்களுக்கு வந்து சீக்கிரமா கிடைச்சது ஆனா நா வந்து கிராமத்து அ ஸ்டைல்லுமே எனக்கு வந்து அனுபவோ இருக்கு எங்க பாட்டி வீட்டுக்குல்லாம் போனது வீடுமே பாத்தீங்கன்னா ஒரு மண் வீடு தா அது ரொம்ப வருஷமா அந்த வீடு வந்து இருந்துது ச்சுங்க அந்த மண் வீடு மேல வந்து ஓடு தா போட்ருப்பாங்க ஆனா வந்து மண் வீடு வந் து நல்லாதா இருக்கு மேல அந்த ஓடே எல்லாம் போட்ருப்பாங்க ஏ வெளிய வந்து தின்ன மாரி ரெண்டு தின்ன வந்து
ஆமா நெறய கிராமத்துல அதுதா இருக்கு நெறய பேர் வந்து உக்காந்து பேசுவாங்க
க்கு வந்து அரிசி அ போட்டு வக்கிறதுக்கு பெரிய ட்ரம்மு மாரி செஞ்சிருப்பாங்க பின்னாடி அங்கருந்தே ஒரு வாசல் மாரி போவு அங்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அடுப்பெலா வச்சிரு அந்த அடுப்புல தா மோஸ்டாவே அதுலயே சமச்சுப்பாங்க ஒரு சில விஷயங்கள் மட்டு ஸ்டவ்ல சமைக்கிற மாரிதா எங்க பாட்டி வச்சுப்பாங்க மோஸ்ட்டா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அடுப்புலே சமக்கிற மாரி இருக்குங்க
எந்த பாட்டிட்ட கிராமத்து சைட்ல கரு கர்ஷாலே ஏத்துக்வே ஆமா
உங்க வாய்சு கொஞ்சோ சரியா கேக்கலங்க
கேக்குதுங்கள
ஆ இப்ப கேக்குதுங்க
ஆ அது பாக்கறதுக்கு நல்லாருக்கு டேஸ்ட்டு நல்லாருக்கு சமக்கறதுக்கு டெய்லியு அப்ப அப்ப பறிச்சு அப் அப்பயே சாப்படறதுங்கறது அது ஒரு தனி ருசிய குடுக்கும் நல்லாருக்கு பாட்டி வீட்டு சைடு சாப்பாடு சாப்பட கிராமத்து சைடுலனாலே சைடுதா அழகா இருக்கு ஆனா
சேரிங்க எங்க எங்க பாட்டி வீட்டு பக்கோ வந்து பாத்தீங்ன்னா இந்த பம்செட்டு வந்து இருக்குங்ளா நாங்க உ லீவ் அப்போல்லா போம் போது எல்லாருமே பம்செட்லதா குளிப் போ அப்டின் சொல்லிட்டு எல்லா டிரெஸுமே நம்ம எடுத்துட்டு போயிடுவோங்க அப்புறமா வந்து அங்க குளிச்சுட்டு அதுக்கப்பறமா வந்து பத்தீங்கன்னா திரும்மியு வந்து அங்யே வந்து ம் எதனா வந்து சமச்சு எடுத்துன்னு வருவாங்க பாட்டி அங்யே சாப்ட்டு அ அங்க குளிச்சுட்டு அங்யே சாப்டும் போது அது ஒரு தனி அனுபவங்க
ஆமா நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகோ வருது நாங்க போன வாரோ வந்து கோவில்க்கு போனோ சிவன் கோவிலுக்கு போனோ போற வழி ஃபுல்லாவே வயல்தா இருந்துது அந்த வயலுமே வந்து போட்டோ ஷூட்லா எடுத்துட்ருந்தாங்க அவரு பாக்குறாரு அதுனாலதா இது பாக்கறதுக்கு இவுங்க சொல்லும் போது எனக்கந்த ஞாபக வந்து
ஆ சேரி சேரிங்க இப்போ இங்க இந்த வயல் பக்கோன்னா ஆ நெறைய வந்து இந்த விவசாயோ அந்த மாய்
ஆமா ஆமா விவசாயம் அந்த ஒரு அ பயிரு அந்த பைப்பு இதுலே வந்து நாலு சைட்டுக்குமே வந்து தண்ணி விட்ருப்பாங்க பா க்கத்துக்கு நல்லாருக்கு அப்டியே க பச்ச பசேல்லனு இருக்கு நெறய வளரும் ஆமா ஆ கரெக்ட்டு வாய்க்கால் வரது நல்லாருக்கு பாக்கறதுக்கு அதுவே வந்து ஆ பச்ச மொளகாவு வெப்பாங்க மல்லிப்பூச்செடி வெப்பாங்க நெறைய வந்து இந்த பாப்கார்ன் அதெல்லாமு வெப்பாங்க பாக்கதுக்கு நல்லாருக்கு எல்லாமே நம்மளே பறிச்சு அப்டியே சாப் டும்போது அது ஒரு தனி ருசி குடுக்கு கருந்தா கூட பயிர்லா வெப்பாங்கல்ல அதெல்லா நல்லாருக்கு நீங்க அதெல்லா பாத்துருக்கீங்ளா
ஆ பாத்துருக்கேங்க கா கல்லக்கா வேர்கடலன் சொல்லுவாங்க சில ஊரு பக்கோ நெலக்கடலன் சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணு கடிலயே வருமா அந்த வேர்கடல வந்து நம்ம ஆ அந்த ஃப்ரெஷ்ஷா நம்ம வாங்குவோ சே அங்க போட்டுருப்பாங்கல்ல இப்ப அவுங்ககிட்ட போயி வாங்குனா நம்மளுக்கு வில கம்மியாவே நெறைய தருவாங்க கடைங்களுக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வாங்கிர்லா ஆ கடைங்களுக்கு வரத்துக்கு முன்னாடியே வாங்கில்லா இப்ப நம்ம கடையில விக்கறதுமே என்னென்ன ரசாயனோ கலந்துருக்காங்க நம்ளுக்கு தெரியாது ஆனா நம்ம வந்து அங்க நேர்லே வந்து நெலத்துல வந்து நெறைய பேரு விப்பாங்க கம்மி நெறைய விவசாயிகள் வந்து கம்மி விலைக்கே தருவாங்க அவங்ககிட்ட வாங்கி நம்ம சாப்
அதோட மண் வாசனையோட செகப்பு கலர்ல சாப்புட செகப்பு கலர்ல கூட இருக்குல்ல கலக்கா அதெல்லா சாப்பறதுக்கு இன்னு நல்லாருக்கேன் மதுரை சைடு்லல்லா கலக்கா வந்து மலாட்டன் சொல்லுவாங்க எதுக்கு தெரியுமா
என்னதுங்க
மதுரை சைடுலல்லாம் கலக்காவ வந்து மலாட்டை ன்னு சொல்லுவாங்க நீங்க கேள்விப்பட்ருக்கீங்ளா
ஆ என்ன எனக்கு கு து கேள்விப்பட்டதுல்லங்க திருச்சி சைடுலல்லா நெலக் கடலன்னு சொல்வாங்க ந இந்த பக்கம் வேற பக் ஊர் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா பொதுவா வேர்கடலன்னு சொல்வாங்க நா நறைய பேர் பாத்தீங்கன்னா பொதுவாக கடலைனே சொல்லிடுவாங்க
ஆ ஆமா நறைய செயர்கள் இருக்கு ஆமா ஒவ்வொரு ஊர் ங்க ஒவ்வொரு இடமு வந்து பாரம்பரியம்னா ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க
ஆ ஆமாங்க ஆமாங்க
உங்களுக்கு கோவில்ல வந்து இது பொங்கல்லா வைப்பாங்களே அதெல்லா பாத்து இருங்களா நறையா எல்லாமே
ஆ பாத்திருக்கங்க நாங்களுமே வருஷத்துக்கு ஒரு வாட்டி குலதெய்வம் கோயில வந்து பொங்கல்லா வை அப்போ அதுக்கு கிராமத்துல தா போய் வைக்கிற மாரி இருக்குங்க
ஆ
சேரிங்க சேரிங்க உங்ககிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சிங்க மீண்டும் பேஸ்லாங்க
உங்க கேட்ட பேசுறதுல ரொம்ப நன்றி மீண்டும் பேசுவோம் ஆ